ஹ கேக்குறங்க ஹ சரி சரிங்க ஹ ஏ ஏ ஆஹ் அண்ணனுக்கு கல்யாண ஆயிடுச்சாங்க
ஆஹ் அண்ணனுக்கு கல்யண ஆயிடுச்சுங்க கல்யாண ஆகி ஒரு பையன் இருக்குறான்
ஆஹ் சேரிங்க எல்லாரு ஒரே கூட்டு குடும்பமா இல்ல தனியா இருக் ஓகேங்கலா
அண்ண அண்ணா வந்து எங்க சித்தப்ப பைய எங்க அப்பாவோட தம்பியோட
ஆஹ் சேரிங்க
ஆஹ் எங்க அண்ணன் எங்க சித்தப்ப பசங்க கூட மட்டு தான் குளோஸ்சா இருப்போம் வேற யாருக்கிட்ட அவ்வலவா பேசிக்க கூட மாட் அவங்க போன் நம்பர் கூட எங்களு கு இல்ல இது அந்த மாரி
ஹ ஹ ஹா சிலர் அப்படிதா இருக்காங்க ஒரு உறவுகள் அப்படின்ன உம் உம் உம்
பஸ்ட்டு சின்ன வயசுல இருந்து அவங்க கூடவே இருந்தோ ந வேற யாரு கூடமே சேர மாட்டோ சின்ன வயசுல இருந்து அவுங்க பசங்க நடு அப்படியே இருந்து
உங்களுக்கு கூட பொறந்தவங்க
எங்களுக்கு எனக்கு கூட பொறந்தவங்க வந்து மூணு அக்கா ஆமாஸ்ட்
கல்யாணம் ஆயிடுச்ச எல்லாருக்கும்
ஆஹ் ஒரு அக்காக்கு மாட்டும் கல்யாண ஆகல எல்லாருக்கும் கல்யாண ஆயிடுச்சு உம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச். இன்னா.
ஆஹா கல்யாணம் ஆயிடுச்சுங்க என் பசங்க வேல தேடிட்டு இருக்காங்க.
ஓகே ஓகே மேம். உங்க பசங்க வேல தேடின்னு. ஒரு நாளைக்.
ஆமா ஆமா அஹா என் பெரிய பையன் வந்து எம்பிஏ முடு. முடுச்சுட்டா.
ஓகே ஓகே எம்பிஏ வா மேம்.
ஆஹா எம்பிஏ என் சின்ன பையன் வந்து என்சிஏ முதல் வருஷம் படிச்சுகிட்டு இருக்கா.
ஓகே ஓகே.
உம் ஹ ஆமா ஆமா ரெண்டு பேருமே பேங் ஆந்திரால இல்லங்க நா இருக். இருக்கிறது வந்து ஒரு டவுன்தா. நா சிட்டி கிடையாது ஆஹா அவங்க. பெங்களூருல தங்கி ஓ சின்ன பைய வந்து ஹாஸ்டல் பிஜியில்ல இருக். கா. ஆஹா அங்க இருந்து படி. வக்கிறோ. பெரிய பைய வந்து என் தங்கச்சி வீடு பெங்களூர்ல இருக்கு.
ஓகே ஓகேங்க.
அங்க.
பெங்களூருனா சிட்டிலயே இருக்குறாங்களா.
ஆமா சிட்டில தாங்க.
ஓகே ஓகே.
உம் அஹா தா சிட். டிலியே இருந்து அவ வேல தேடிகிட்டு இருக்கா. எல்லா அதான் சொல்றேன்ல்ங்க. கைத் தொழில் ஒன்னு இருந்தா மட்டுதா இப்போதக்கி நல்லா பொழைக்க முடியும். ஆஹா பெங்களூரிலே சிட்டில தேடிட்டு இருக். கான். நீங்க வேலைல சேரத்துக்காக. இங்கயே அவங்க வந்து. லட்ச ரூபா கட்டு ரெண்டு லட்சம் கட்டுன்னு கேக்குறாங்க.
ஆமா அப்படில்லாம் கேப்பாங்க பெங்களூர்ல்லா நீங்க சும்மா இருந்தாலே ஒரு ஐநூறு ரூபா சம்பாரிக்கலாம் அந்த மாரி நான் பெங்களூர் எல்லாம் வேல செஞ்சிருக்குற.
ஆஹ. ஆஹ ஆனா அதாங்க கைத்தொழில் இருந்தா நம்ம சம்பாதிக்கலாம்ங்க.
நீங்க கைத்தொழில் அந்த வேலைக்கு போகாமே ஐநூறு ரூபா சம்பாரிகுலாங்க சும்மாவே. பெயிண்டு கடை ஒண்ணு இருக்கும் அண்ணன்து அண்ணன்ந்து பெயிண்டு கடை இருக்கும் அங்க போய் உக்காந்துருவோம் யாருனா வந்து எதனா ஒரு வேலை சொல்லுவாங்க டிஸ்டப்பா இருக்கும்
ஆஹ் ஆஹ்
அந்த வேலை போயிட்டு அது சும்மா செஞ்சிட்டு அவங்க கீழே ஒரு ஐநூறு ரூபா வாங்கிருது சும்மா ஒரு கால் மண்நேரம் அரமண் நேரம்
உம் உம் ஆமா ஆமா உம் இல்ல என் பையன் தேடிட்டு தான் இருக்கான் முதல்ல இன்டர்வியூ எடுக்குறாங்க கடைசி சியா போகும்போது வந்து இவ்ளோ கட்ட முடியுமா அப்டினு கேட்குறாங்க நான் தான் சொல்லிட் டேன் காசு கட்டி சேர்ற மாரி இருந் இதெல்லாம் தே எதும் தேவ கிடைகாது அந்த காசு வச்சிட்டு நம்ம வேற ஏதாச்சும் இன்டர்வியூ போன இன்டர்வியூ தாங்க மொ மொத்த மூணு ரவுண்ட் இருக்கும் மூணு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி போனதுக்கு அப்புறமா குறிப்பிட்டு காசுக் கேக்குறாங்க
ஆஹ்
ஆஹ் அத வந்து உங்க ஆ அது எப் எப்டின்னா ஆ நம்ம காசு கட்டுனாலுமே சரி அவுங்க நம்மள வந்து அப் அப்டியே தொடந்து வச்சு ப்பங்களான்றது நம்பிக்கை இல்ல அவுங்க சில மாதங்க வந்து நம்பளுக்கு சம்பளத்த குடுத்துட்டு
உம்
நம்மள எடுத்துட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட காசுவாங்கி இப்ப உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்னாங்கன்னா உங்களுக்கு மாசம் இருபதாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு நாலு மாசம் குடுத்தறதுக்கு அப்புறமா இல்ல நீ வேல்யூ கிடையாது அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா நமளுக்கு லட்சம் ரூபால வர்றதே நான் நம் வேல செஞ்சும் நான் முப்பதாயிரம் தான் வரும் நாப் அறுபதாயிரம் வரும் நாப்பதாயிரம் அவுங்களுக்கு மீறும் அதுக்கப்பறம் இன்னொருத்தன சேத்துப்பாங்க அவனுக்கும் இதே மாரிதான் சொல்லுவாங்க இந்த மாரி
அது ஒரு பிசினஸ் மாரி அவுங்க பண்ணுவாங்க இது நீங்க எதனா சைட்ல எதனா கோர்ஸ் என்ன முடிக் சொல்ற பைத்தாங்க அந்த மாரி
ஆஹ் இல்ல டேட்டா அனலிஸ்ட் முடிச்சிருக்காங்க ஏ ஐ முடிச்சிருக்கான்
ஓகே ஓகே என் ஃப்ரெண்டு் கூட அப்படிதான் முடிச்சு பைதன் முடிச்சான் பெங்களூர்ல இப்போ கம்பெனி லெவல் ஒர்க் அப்பு வாங்கினு இக்ரான்
ஆஹ் ஹ ஆஹ் சேரி சேரி இவன் டேட்டா அனலிஸ்ட் முடிச் சான் ஆறு மாசம் கோர்ஸ் முடிச்சான் இவனோ எதுஎதோ தேடி விட்டு தாங்க இருக்கான் என் பையனும் உம் எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் போடுங்க ஆஹ் ஏதுஏதோ கேக் க்றாங்க ஹீம்
கெடைக்கும் கன்ஃபார்ம் கெடைக்குங்க அந்த அதுக்கேத்த மாதிரி ஏஜென்ட்ங்களை புடிகணும்
ஆமா ஆமாங்க ஆஹ் நறைய ஏஜென்ட்க்கு குடுக்க வேண்டியதுங்க இல்லங்க வருஷம் ஒரு வருஷம் ஆகுது என் பையன் முடிச்சு ட்டு ஒரு லட் லட்சம் ரெண்டு லட்சம் குடுங்க அப்பிடின்றாங்க நீங்க சம்பளம் வந்ததுக்கு அப்புமா கூட புடிச்சு குடுங்க அப்படின்றாங்க ஆனா நம்பிக்கை இல்லாத வேலையா இருக் நாளைக்கு இது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நம்ம மேல ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சுன்னா வேற எந்த கம்பெனியும் சேத்துக்காதுங்க இந்த மாரி காசு குடுத்து சேந்தாங்க அப்படின்னா நம்ம கெரியரே போயிடும்
நீங்க கவர்மெண்ட் ஜாப் அந்த மாரி என ட்ரை பண்ண சொல்றது
ஆமாங்க ஆனா அது ஆந்திராலதான் பாத்துட்டுருக் கான்
ஓகே அந்த சைடல்லாம் சும்மா காச கட்ணா பர்மென்டல்லாம் பண்ணி விடுவாங்க ஆந்திரா சைடு
ஏங்க அப்டி சொல்றீங்க இல்லல்லங்க அப்படி இல்ல ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் அது பெரிய அளவுக்கு போகணும் உம் பாக்கணுங்க ஏதாவது வந்துச்சுன்னா சேர வேண்டியத் தான்
ஓகேங்க
நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க
நான் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் டிஸ்கண்டிநியூவ் பண்ணிட்டோங்க. பிடிகிறதுல்ல ம்ச் அந்த டைம்ல ஒரு இதுல இருந்த. எப்படி சொல்றதுன்னா. ஒரு கஷ்டத்துல இருந்தோ அந்த டைம்ல அப்படியே காலேஜ் நின்ட்ட.
ஆஹ சேரிங்க உம்.
ரெண்டு வாட்டி சேர்ந்து ரெண்டு வாட்டி டிஸ்கண்டிநியூவ் பண்ணிட்டோ.
ஆஹ சேரி சேரிங்க.
சேரி தெரிஞ்ச வேலையே இருக்குதுன்னு சொந்த வேலைக்கு போய்ட்டு இருந்தங்க அப்படியே.
உம் இங்க படிக்கிற வயசுல நம்ம வந்து கையில சம்பாதிச்சத பாத்துட்டோம்னா அது. அது மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுதுங்க. அஹ சம்பாதிக்கிற மேல சம்பாதிக்கிற அது மேல போயிடும் நம்மளுக்கு நம்மதா சம்பாதிச்சுட்டு இருக்கோமே காசு பாத்துட்டாங்கன்னா படிக்கிற பசங்க. ஆஹ பாதி பேர் படிப்ப விட். விட்டுறாங்க.
உம் எங்க எங்க மாமா ஒருத்தர் இருக்குறாரு. உ. அவரும் அப்படிதா நல்லா காலேஜ் எல்லாம் முடிச்சாரு. நல்லா அரியர் இல்லாம பாஸ் பண்ணிட்டாரு. ஆனா வேலைக்கு போ சொன்னா வேலைக்கே. போமாட்ராரு. அவருக்கு இன்னாச்சினே தெரியிலங்க. அந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி ஆயிட். தாங்க வீட்லயே இருக்கனும்றது. வீட்ல வேற ஏசிட். போட்டிருக்குறாங்க.
ஆஹ ஆஹ ஆஹ.
லியே வேர இருக்கனு. ஏன்னா எங்க கூட வேலைக்கு கூப். டா கூட அவரு வரமாட்டாரு.
ஏ அப்ப எப்படிங்க போழப்பு ஓடுறது.
ஆஹஹா ஆஹ உஹம். அதுதாங்க அவருக்கு சொன்னாலு புரிய மாட்டேன்து இப்ப பெங்களூருக்கு வேற அவர கூப்புன்னு போயிந்த வேலைக்கி. அங்க போயிட்டு இந்த வேல எல்லா எனக். செட் ஆவாது நா டிகிரி முடிச்சிட்டு இந்த வேலைக்கா செய்-செய்வ அப்டின்னு கேட்டாரு. அதுதாங்க அவரு வந்து எப்டின்னா ஒரு வேல கெச்சாலு போமாட்டாரு.
ஆஹ் சேரிங்க
கிடைக்கு போறதுன்னா கூட அதுக்கேத்த மாரி கார்னோம் சொல்லுவாரு அந்த மாரி கூட இருக்குறாங்க
இருக்காங்கங்க நெறைய பேரு நானு பாத்திருக்கேன் இப்ப நா வந்து ஆனா இப்ப பா த்திங்கன்னா நா வந்து நானும் ட்வெல்து தாங்க முடிச்சிருக்கே ட்வெல்து முடிச்ச உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனாலும் ஓரளவுக்கு எனக்கு எனக்கு பேசிக் இப்ப நா அப்ப ட்டுவெல்த் முடிக்கிறதுக்குள்ளயே நான் வந்து ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கம்ப்யூட்டர்ஸ் கத்துக்கிட்டா அ அ ஹிந்தி ஹ ஹிந்தி வந்து அந்த உம் எக்ஸாம்ஸ் இருக்குல்லையா எட்டு எக்ஸாம்ஸ் இருக் கு அது முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பேசிக் கம்ப்யூட்டர்ஸு நா கத்துகிட்டு இருக்க லாங்குவேஜஸ்ஸு அப்போதி அப்போதி ருந்த லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டேன் ஆனா எனக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு ஸ்கில்ஸ் இருக்கு ஏதாவது ப சிட்டியில போனா நீங்க சொல்ற மாரியே நா டெய்லரிங்கும் முடிச்சிருக்கேன் டெய்லர் ரிங்கும் தெரியும் நா போனாலும் ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் ஆனா வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க
ம் உங்க வீட்லயே இது மாரி பண்ணலா இல்லைங்க ஒரு சிஸ்டம் வாங்கி போட்டு போட்டோ எடிட்டங்
இப்ப ஆஹ் இருக்கலாங்க ஆனா இங்க வந் து டவுன்ல வந்து அந்த மாரி இவுங்க வந்து கொஞ்ச பிரஸ்டீஜ் பாக்குறாங்க
ஓகே ஓகே நீங்க வீட்லேருந்தே பண்ணலாங்க அத இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஒரு போட்டோ எவ்வுளோ எடிட் பண்ணி குடுத்திங்ன்னா மட்டு போதும் அப்புறோ ஃப்ரேமே ஃப்ரேம் போட்லாம் இது நல்லா நம்மக்கு நெறைய ரெவன்யூ பாக்காளாங்க எனக்கூட போட்டோ எடிட்டிங்ல நல்லா தெரியும்
ஆஹ் ஆஹ் சேரி சேரிங்க உம்
அவ்ளோவா இப்பான் ஏன்னா அது அதுல கொஞ்ச என்னான்னா ஒரு ஒரு போட்டோ எடிட் பண்ணி தருவோம் இது நல்லா இல்ல ஒன்னொன்னு எடிட் பண்ணணுவாங்க அந்த மாரி தெரிஞ்சவங்க வேற இருப்பாங்களா தெரிஞ்சவங்க வந்து ஃப்ரியா பண்ணி குடுன்னுவாங்க
ஆமாங்க இருக்கு எல்லாதுலயுமே பிரச்சனை இருக்கு நான் வந்து தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாரி அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த மாரி பண்ணி குடுப்பேன் எதாவது வீட்டுல இந்தே செய்யற மாரி வேலைங்க எதாவது கட ச்சா அதுக்கு ஏத்த மாரி பண்ணிற்று நான் வந்து நானும் நறைய தேடிட்டு இருக்கேன் அண்ணே டேட்டா என்டரி மாரி வீட்டோட குடுப்பாங்களா இல்ல பி பி ஒ மாரி இப்ப பி பி ஒ அப்டின்றதும் அப்படிதான் ஓ மத்தவங்களுக்கு ஃபோன் கால் பே பண்ணி அவங்க கிட்ட இருந்த டீட்டெய்ல்ஸ் வாங்கறதோ இல்லை எந்த மாதிரி ஒர்க் கிருதான் இருக்கு ஆஹ அது கிடைச்சாலுமே சரி வீட்லந்து பண்ணலாம்
டேட்டா ஆஹ டேட்டா என்ட்ரினா எப்படிங்க அது
டேட்டா என்ட்ரினா இப்ப நீங்க அஹ உங்களோட டீட்டெய்ல்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல ஏத்துறது
ஒ கே இப்ப லேப்டாப்ல பண்றதா இல்ல போன்லேயே பண்ணல
லேப்டாப்லங்க
ஓக்கே
டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் இருக்குங்க மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் ஃபோல்டரே இருக்கோம் ஒரு முப்பது முப்பத்த அஞ்சு பேர்த்து அவங்களோட ஃபேமிலி டிட் டியல்ஸ் வந்து எல்லாமே அவங்க அம்மா அப்பா என்னைக் கே ஹஸ்பிட்டில்ல எந்த டீட் மே பி இந்த மாரி எல்லாம் இதுக்காண்டி நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி போட்டு குடுக்கலாம் ஹன்னு ஃபைல் பண்ணிப் இப்போ அவங்க வந்து அது யூஸ்ல இருந்துதா அவங்க ந்தா இப்ப வெளிநாட்டுல இந்து தான் அங்க வரும் அந்த மாரி வேலைகள் எல்லாம்
உம் ஓ அதெல்லாம் நீங்க செஞ்சுனுக்கிறீங்களா
இல்லங்க ஓ அதெல்லாம் குறிப்பிட்ட மாசம் அப்படிதாங்க வருது ஆனா அதுக்கான ஆஹ் செஞ்சிருக்கேன் அதுக்கா நீ உம் நம்மளுக்கு வந்து சம்பளம் வந்து ரொம்ப குறைவா தராங்க ஒரு நீங்க ஆயிரம் பைல் போட்டீங்க அப்படி என்ன பத்து பத்தாயிறோம் ஆஹ் அந்த பிளாக்ஸ் மாரி சொல்வாங்கங்க அஹ் இப்போ அ ப்பா அம்மா அ அந்த மாரி ஒரு ஒரு பிளாக் அந்த மாரி பத்தாயிரம் பிளாக்ஸ நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா கெடைக்கு அ அந்த மாரி ஆஹ் ஆஹ் ரொம்ப ஆ ஆ நெறையதா கெடைக்குங்க நடுவில இப்ப நா ஒருத்தி இது கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு நா ஒரு பத்து பேருக்கு அந்த மாரி வேல குடுக்குறே அப்டின்னா நா வந்து அறுபது பெர்சன்ட் எடுத்துக்கிறே செய்யறவங்களுக்கு நாப்பது பர்சன்ட் தரே
ஹம் ஓகே அது மாரி இது மாரி கூட பண்லா வேல ஆளுகளுக்கு வேலை
வச்சிட்டு இப்ப சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்னு பண்லான்னு சிலர் வந்து பண்ணுவாங்க அந்த மாரி ஆட்கள் யார் தேடி பண்றது அந்த மாரி ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக் குங்க ஆனா அவங்க வந்து இப்போ நீங்க முடிச்சீங்கன்னா சம்பளோ உடனே தரமாட்டா ங்க அ ஒரு ஆறு மாசம் இழுத்தடிப்பாங்க ஆறு மாசோ இழுத்தடிப்பாங்க உம் அந்த மாரி பண்ணதுக்கு அப்புறமா நாதா ச்சே இது என்னடா இது நம்மளுக்கு நம்ம வேல செய்யறோ ஒடனே காசு கெடைக்குதுன்றதுக்காகதா பண்றோ நம்ம அ இந்த மாரி எல்லா செஞ்சா வேணா அப்டின்ட்டு டைரக்ட்டா எதுவா இப்ப இது ல்லா வந்து டைரக்டா வருது பாத்தீங்களா இது மாரி இருந்தா மட்டும்தா நம்ப வந்து பண்ணிட்ருக்கோ
ஆமாங்க அதுவு கரெக்டுதாங்க
உம் அதுக்கெல்லா ரொம்ப செரமப்பட்டு ஆஹ் வேண்டா அப்படின்னு உம் ஒரு ரிக்கார்டிங் வாய்ஸ் ஒர்க் வேலையே வந்தது ங்க